ஆஹ ஹலோ சிஸ்டர் ஆ சிஸ்டர் வணக்கம்
வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப் ப்டி இருக்கீங்க
ஆஹ நல்லா இருக்கேன் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர் இன்னிக்கு என்ன டாபிக் பேஸ் லாம்
ஹ எத பத்தி வேணாலும் பேசலாம் வீட்டு வேலைகள் அஹ செய்யறத பத்தி பேசலாமா
ஆ ஓகேங்க சிஸ்டர் கண்டிப்பா
உம் ஹ நீங்க சொல்லுங்க பொதுவா நீங்க வீட்டு வேல எடுத்துக்கிட்டீங்க அப்டினா எப்டி நேரம் ஒதுக்கி பண்ணுவீங்க அது என் ந்த மாரி ஹ விஷயங்கள் ல்லாம் பண்ணுவீங்க
பன்னுவீங்க ஓகே சிஸ்டர் ம் நா வந்து எனக்கு வந்து ஒரு சன் இருக்காங்க நான் சாய்பாபா கோயில் வச்சிருக்கேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சன் வந்து லெவன்த் படிக்கிறாங்க சோ மார் நீங்க நமக்கு எயிட் ஓ கிளாக்கே வந்துட்டு ஸ்பெஷல் க்ளாஸ் வந்துரும் சிஸ்டர் பையனுக்கு
உம் ம்
அதனால வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கே டிஃபன் பிளஸ் லஞ்சு ரெண்டுமே வந்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் மானிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி திரி வந்துட்டு நா எழுந்திருப்பேன் எழுந்திரிச்சுட்டு லஞ்ச் பிளஸ் ஒரு ஹஃநவர் டு ஃபார்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து யோகா அல்லது வாக்கிங் வந்துட்டு முடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் தேர்டி சமையல் வந்து செய்ய ஆரம்பிப்பேன் சிஸ்டர் உங்களுக்கு எதாவது கொஸ்டீன்ஸ் எடைல இருக்குன்னா நீங்க கேக்கலா
ஆ ரொம்ப அருமையா சொன்னீங்க அ இது இந்த மாதிரி வந்து அ நேரோ ஒதுக்கி நீங்க அ பண்ணும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லா நீங்க வந்து அ பாக்குறீங்க அது வந்து அ நீங்க வந்து ஒரு விஷ்யத்த ஒர் முழுமையா ஈடுபட்டு செய்றீங்களா என் அந்த மாதிரி என்ன பாக்குறீங்க அதுல
ஆ கண்டிப்பா சிஸ்டர் நம்ம வந்து ஏலியரா நம்மளுடைய ஒர்க்கு முடிக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து நெறைய டைம்ஸ் வந் அவேலபிட்டி இருக்கு நமக்கு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கெடைக்கு சிஸ்டர் பெண்கள் அப்டின்னா நம ஃபுல்லா சமையல்லே வந் ஹ வீட்டு வேலைலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நம்மளுடைய டேலண்ட வச்சும் நம்ம ஆ நெறய வந்து கத்துக்கலா அல்லது நெறய அச்சீவ் பண்ணலா சோ அந்த ஆங்கிள் தா வந்துட்டு நா யோசிப்பேன் சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேட்டி டூ எயிட் குள்ள டிஃபன் பிளஸ் லஞ்ச் வந்து நா முடுச்சுருவ சிஸ்டர் முடுச்சுட்டு மத்த வீட்டு வேலைகள் எல்லா ஒரு டென் ஓ கிளாக் குள்ள முடுச்சுட்டு டென் ஓ கிளாக் மேல என்னுடைய கோயில் காரியங்கள் எல்லா பண்ணிட்டு அப்றோ எனக்கு எந்த ஃபீல்டுல இன் இன்டிரஸ்டு அந்த ஃபீல்டுல வந்து கத்துக்குறதோ அல்லது மத்தது அத பத்தி அப்டேட்ஸ் வந்துட்டு நா டெவலப் பண்ணிபே சிஸ்டர்
ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த மாரி நம்ம வந்து அ நேரோ ஒதுக்கி ஒரு விஷ்யத்த பண்ணும் போது நம்ப நெறைய விஷ்யங்கள் கத்துக்குறோ குறிப்பா நம்ப அந்த ஒரு அ வேலைல ஈடுபட்டு அ ஒரு விஷ்யங்கல்லாம் பண்ணும் போது நம்ளே அறியாமலே நம்ளு இதுக்கு வந்து இந்த இதுல இவ்ளோ தெறம இருக்கா நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்து நா சமையலே சொல்ற போ சமையல் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா அந்த சமையல்ல வந்து நம்பளுக்கு இது நம்ம நம்புளுக்கு வராது இது ரொம்ப ஒரு பெரிய விஷ் யோ அப்டின்னு நெனச்சிட்டு இருப்போ ஆ ஆனா வந் து அ நம்ம அதுல வந்து அ பண்ணதுக்கு அப்புறோதா தெரியு இத போயா நம்ம இவ்ளோ பெருசா நெனச்சுட்டு இருந்தோ அப்டின்றத வந்து ஒரு நம்மளுக்கு அந் அந்த அத இதுவே வர ஆரம்மிக்கு அதுக்கப்புறோ என்ன எனக்கெல்லா சொல்ல போனீங்கன்னா அ நா வந்து ஒரு சாதம் படிக்குறதே வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்டின்னு நெனச்சு ருந்தே எங்க அம்மா அதுக்கப்றோ தா சொல்லி குடுத்தாங்க இது ஒண்ணுமே இல்ல அப்டிதா அப்டின்னு இருந்தாலு எனக்கு ஆமா இந்த மாரி விஷ் ங்கள்தா நா வந்து பா பயந்துட்டு இருந்தே அதுக்கப்றோ போக போக நானே அந்த யூடியூப் அப்டிங்கற ஒரு செயலி இருக்கு இன்னிக்கு நறையா பேரு வந்து எல்லாருமே அத பாத்து அ முக்காவாசி பேரு ஆமா கத்துக்கலா அப்டின்ஸ் சொல்லா எனக்கு அது எதாச்சு ஒண்ணு இன்னோர் ஒரு விஷ்யோ என்ன அப்டின்னா எனக்கு ஏதாச்சு திடீர்னு சாப் பண்ணு அப்டின்னு இந் இந்த விஷ் த்தியு நா சாப்பன்னு ஆனா அ அம் வெளில சாப்டா எனக்கு ஒத்துகலா அப்டீங்கற போது நா அந்த வீட்லயே பண்ணி சாப்படுற மாதிரியான விஷ் விஷயங்கலெல்லாமே அந்த யூடிப் செயலில இருந்துதா கத் ட்டா அப்டின்னே சொல்லாம் அந்த மாரி வந்து என்ன வீட்ல நெறைய பா எல்லா விஷயமு சொன்னாங்க நீ வந்து பாத்து இவ்ளோ நல்லா பன்றியே பரவா
கண்டிப்பா கண்டிப்பா சில பேத்த பாத்தாலு அந்த அளவுக் க்கு சரியாஸ் சமைக்க வராது பட் அது நம்ம துல்லியமா செய்யும்போத் கண்டிப்பா நம்மள எல்லாருமே பாராட்டுவாங்க
ஆமா இதே வந்து நம்ம நாலு பேருக்குனா நம்ம பாத்து செஞ்சிடுலா இதே வந்து அளவு வந்து பத்து பேரு இருபது பேர்னா கண்டிப்பா நா நம்மளால அது செய்ய முடியாது கண்டிப்பா அம்மாகிட்ட கேக்கணு அ அப்பாகிட்ட கேக்கணு அந்த மாரி பாட்டி தா அவுங்க கேட்டு
வீட்ல மூணு பேருதா ஆ பட் அந்த கோயில் வச் வச்சிருந்தனால வாரத்திக்கி ஒரு தடவ் வை இருபத் பேத்துக்கு அன்னதானோ போட வேண்டிய ஆ ஒரு இது வந்து நாங்க ஒரு திட்டம் போட்ருந்தோ இப்ப இருபது பேத்துக்கு செய்யும்போது எப்டி பண்றதுன்னு நெஜமா தெரியாது பட் அதே யூடிப்ல போயிதா இப்ப இருபது பேத்துக்கு நம்ம ஒரு சாதம் வடிக்கணு ஒரு தக்காளி சாதோ லெமன் சாதோ செய்யணு அப்டின் ன்னா அது அது எப்டி எவ்ளவு அளவு போட்ணு அப்டிங்கிறது நானுமே அந்த யூடிப் பாத்து கத்துக்கிட்டு-கத்துக்கிட்டு இப்ப வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரு வரைக்குமே ஒரு அளவுக்கு வந்து சமைச்சு குடுக்கறதுக்கு வந்து நமக்கு அந்த தா உறுதுணையா இருந்துச்சு சிஸ்டர்
ஆ ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த மாதிரி வந்து ஆ இந்த விஷயோ மட்டு இல்ல நெறைய நம்ம அந்த ஆ வீட் வீட்டு வேலைகள் அப்டின்னு எடுத்துக்கிட்டோனாலே ப்ப எல்லாமே அந்த வீடு வந்து நம்ம சுத்தமா வச்சுகிறதுலருந்து எல்லாமே ஒரு தனி திறம அப்டின்னு சொல்லலா இப்ப எனக்கெல்லா வந்து பாத்தீங்க அப்டினா அ ஏதாச்சு வந்து அ ஒரு பொருள மாத்தி எடோ மாறி வச்சாலே எனக்கு வந்து பிடிக்காது இது ஏன் இப்டி வைக்கறீங்க இந்த மாதிரி எல்லா வைக் கியா இல்லிங்க எனக்கு புடிக்காது அப்டின்னு சொல்லிட்டு நா எங்க அம்மா அதுக்குலா வந்து அழகா வந்து அந்த சமயல் அறைய வந்து அஹ் டப்பால்லா வாங்கி அழகா நா அடிக்கி குடுப்பே அவங்க என்ன பண்ணுவாங்க நா அந்த நேர சமையலுக்கு எல்லா பண்ணி டு அப்ட அப்டியே வெச்சருவாங்க எனக்கு ஆமா கோவம் வந்துரோ எனக்கு நா என்ன சொல்லுவேன்னா நா மே உனக்கு கா அடிக்கியே குடுக்க மாட்டே நீ இந்த மார்லா பண்ற எனக்கு சுத்தமா புடிக்கல அப்டி இப்டின்னு சொல்லுவ இருந்தாலோ மனசுக்கு கேக்காது அது நம்ம கண்ண உறுத்திக்கிட்டே இருக்கோ ஆஹ் திரும நா வந்து அத வந்து ஆமா அடுக்கி தர மாதிரி இது இந்த ஒரு விஷியோ மட்டு இல்ல எல்லா செரி ஒரு துணி மடிக்கிறதுலருந்து எல்லாமே நா வந்து திட்டி திட்டி நானே கடைசியில பண்ணிடுவே அந்த மாரி வந்து நம்ளுக்கு இதெல்லா வந்து பண்றதுனால கண்டிப்பா நம்மளுக்கு அந்த பொறுமை அப்டிங்ற விஷியோ வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கோ அப்டின்னு சொல் ஆஹ் இன்னொரொரு விஷியோ என்ன அப்டின்னா ஒரு விஷியோ ஆஹ் பண் உம்
வந்துரு
வந்துரோ அது மட்டோ இல்லாம நம்மளுக்கு ஒரு விஷியத்துல ஒரு நல்ல புரி புரிதலிருக் கோ ஹ அதே மாதிரி எல்லாமே நம்ம புரிஞ்சி நம்ம கிட்ட ஒரு வே குடுத்தா கண்டிப் கண்டிப்பா நம்ம வந்து து இத என்னால இத முடியோ ஆஹ் அந்த ஒரு விஷியத்த கண்டிப்பா வந்து லா இதபத்
கண்டிப்பா சிஸ்டர் இந்த குணோ எங்கிட்டயோ இருக்கு பட் வீட்டு வேல செய்யுறதுல விட எனக்கு வந்து படிக்கிறதுல வந்து ஆர்வம் ஜாஸ்தி சிஸ்டர் நா வந்து கணித ஆசிரியரா ஒரு பத்து வருஷோ வேல பாத் அதனால என்னோட பையனுக்கு சொல்லி தருமோது நா அந்த துல்லியத்த வந்து ரொம்ப எதிர்பார்ப்பே இப்ப நடந்த பொது தேர்வுல கூட ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூணு மார்க்கு வாங்கி பள்ளியிலயே இரண்டாவது சிறந்தமாணவரா தேர்ந்தெடுத்திருக்காரு சிஸ்டர் ஆஹ் ஆஹ் நாலா வந்து அந்த படிப்பு விஷ்யோ கொழந்தைகளுக்கு சொல்லித்தரது வந்து ரொம்ப புடிக்கும் ஆஹ அது இதுல வந்து ரொம்ப அஹ துல்லியமா எதிர்பார்ப்பேன் அந்த மாதிரியா ஆஹ செய்யற வேல வந்து ரொம்ப அஹ சரியா செய்யணும் அப்டினு சொல்லிட்டு நனைப்பேன் நானுமே அது நம்ம தோரு துறைதான் மாறுபடுதே தவற பட் அந்த எண்ணங்கள் ஆஹ அத துல்லியமா செய் ன்னொன்னு இருக்கிறவங்கதான் எந்த வேல குடுத்தாலுமே சிறப்பா செய்வாங்க அப்டின்னு சொல்லி பொதுவா சொல்லுவாங்க
உம் நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா இந்த - இந்த இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ ஒரு நியூஸ் வாசிக்கிறவங்க வந் து அவங்க ஏதாச்சும் இன்னும் ஒரு செய்தி வாசிக்கிறவங்கள பாத்தா இல்ல அவங்க இந்த எடத்துல இப்டி சொல்லிருக்கலாம் அந்த எடத் துல அப்டி சொல்லிருக் ஹ அப்டின்னு சொல்லுவாங்க நம்ம எந்த துறையில் வந்து ஒரு நிபுணரா இருக்கோமோ அதுல கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எதாச்சின்னதா நம்ம சில பேர் வேற கோணத்துல பாப் ப்பாங்க ஆனா அதுல நிபுணத்துவமா இருக்கிறவங்க மட் தூனா இல்ல இது வந்து எப் பெயிண்டே அடிச்சிருந்தா கூட இந்த கலர் பதில் இந்த வண்ணம் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஹ அது வந்து நம்ம ஏன் நம்ம தொலைப் காட்சில பாக்குமோது கூட எனக்கு வந்து இவங்க பாட்னதுலே எனக்கு இவங்க இந் வரி வந்து கொஞ்சம் மாத்தி இருக்கு க்லாம் அது சில பேர் தான் அவங்களோட ஆடை இப்ப ஆடை வடிமைப் பலர்லாம் பாத்தாங்க அப்டின்னா அவங்க ஆடை டு நோக்குவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கல்லாம் நம் இதுல நம்ம வந்து ஒரு நிபுணத்துவம் இருக்கோமோ அததான் ஊர்ந்து அஹ கவன் சு அது அதுல என்னென்ன பிழைகள் இருக்கு ஆமா - ஆமா இன்னொன்னுன்னா ஹ வெளியில எங்கேயாச்சும் போனா கூட நம்ம என்ன பண்ணோம் எதா ஒரு விஷயம் நம்ம கண்ணல ஏதோ ஒரு பலக பேர் போட்டு இருந்ததுன்னா படிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆமா என்ன போட்டிருக்கு அதுல என்ன
ஆஹ நமக்கு அதுல இருந்து என்ன கத்துக்கலாம் அல்லது நம் அதுல ல இருக்கக்கூடிய முக்கியமானத வந்து நம்ம உற்று நோக்க ஆரம்பிப்போம்
உம் ஆமாங்க உம் இந்தமாரி வந்து நறைய விஷயங்கள் இருக்கு க்குனு சொல்லிட்டே போலாம் ஒரு வீட்டு வேலையில இருந்து நம்ம ஒரு என்ன தான் வந்து நீங்க நீங்களே சொல்றீங்க கணித ஆசிரியர் அப்டின்னு சொல்லிட்டு ஆனா நீங் உங்க வேலையை மட்டும் பாத்துட்டே இருந்தீங்க அப்டின்னா வீட்டு வேலையை வந்து
பண்ண முடியாது நம்மளுடைய கடமைகள்ல வந்து தவறக்கூடாது சிஸ்டர் என்ன பண்லானா நம்மளுடைய வேலை ல முடிச்சுட்டு மீதி இருக்கிற நேரத்துல எனக்கு என்ன துறை புடிக்குதோ அது வந்து நம்ம பண்ணலாமே தவிர ஒரு பெண்ணா வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் வந்து நிச்சயம் சரிவர செஞ்சாதான் அந்த இடம் வந்து அமைதியா ஹ நம்மளுடைய நடைமுறை வந்து அமைதியா இருக்கும்
ஆமா அஹ ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த மாரி வந்து து நறைய விஷயங் நம்ம வந்து பாத்து - பாத்து பண்ணினோம் அப்டின்னா அஹ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கே வந்து நறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு அனுபவம் அப்டின்னு சொல்லிர்லாம் எல்லைய எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரி இது என் அஹ் எல்லாரும் சொல்லலாம் வீட்டு வேலதான அது யார் வேணா செய்யலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஆனா அது அப்டி கெடையவே கெடையாது பொறும அப்படிங்கறிறது இருக்கணும் அதுல கவனம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தா மட் தொன்னா வந்து ஆஹ இது அந்த வீடே வந்து ஒரு அழகா வடிவமைக்க முடியும் அப்டின்னு சொல்லாம் ஆனா அது வந்து எல்லாரையும் வந்து சும்மாதான இருக்க வீட்டுல தான இருக் அப்டின்னு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க அதெல்லாமே வந்து சொல்ல கூடாது அது வந்து அவங்க சு சும்மலாம் இல்ல அவங்க
அ கண்டிப்பா அவுங்க செய்யற வேல கூட நம்ம செய்யற வேலதா அதிகமா இருக்
ஆமா-ஆமா அந்த மாரி வந்து நெறைய செய்வாங் ங்க அவுங்க காலை உணவு மதிய உணவு அப்றோ அந்த அ பண் உணவு பண்றது பிரச்சன அப்டின்னா அத பாத்திரங்க கழுவுறது அத விட பெரிய பிரச்சனையா இருக்கு ஆமா அந்த மாரி விஷயங் அதெல்லா வந்து எப்டி ஆ பாத்து பாத்து பண்ணினாலுமே ஆனா அவுங்களுக்கு வீட்டுல வேல செய்யறவங்களுக்கு வந்து பேரே கெடைக்கிறது இல்ல நா நா நெறைய எடத்துல பாத்துருக்கே ஆமா கண்டிப்பா இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு பேசிட்டே போலா நம்ம
ம மறுபடியு இன்னொரு தலைப்புல வந்து நம் பேசுவோ சகோதரி
நன்றி
ன்றிங்க ம்